சொல்லுக்கா நா சும்மாதானக்கா உக்காந்து இங்க்றே அவ பெரிய பையன் தூங்குறா நிக்கிறா ஏந்துக்கவே ஒம்போது மணிதாக்கா நைட்டு ஒரு கால் பேசுனக்கா ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேர்ஷன் பேசனா ஒரு சின்ன பையதா பேசனா அவ ஸ்டோரில்லா சொன்னா அ ல்லிய அவ அவன்கிட்ட மட்டுதா நா இத்தன கால் பேசினே
அ ஒரு பிரச்சனையு கெடையாது ஏ ஒரு டாள்ட ஏழு கால் பேசலா நீ
கால் ஆமா ஏழு கால் பேசிக்கிறே ஏழு காலா எட்டு கால் பேசிட்டா அவடியே
அது ஒண்ணு பிரச்சன கெடையாதா அப்ப வந்து உனக்கு இத்தன கால் வந்து அலாட்டு உண்டுன்னு அர்த்தம் புரியுதா
அவுங்க நெம்பற் ஆனா போயின் இருக்கு அப்பிடி போவா ப்பதா அதுவே கட்டாயிடுந்தானப்பா
ஆமா போவாதுன்னா அது கீழேயே உனக்கு வந்து இப்ப எனக்கு கால் பண்றல்ல குரூப்புல கால் ப நம்பர் போட்டு கால் பண்ணம்போது அதுல காட் ட்டிடுவாங்க
இல்ல அவ போயிட்ருக்கு அதா சொன்னா அந்த பையனுக்கு வந்து அம்மா இல்ல அப்பா இல்ல யாருமே இல்ல ரெண்டு பேருமே செத் துட்டாங்களா
நித்திஷ்வரன்தான
ஆமா உனக்கு எப்டி தெரியு
அவந்தாண்டி நைட்டு பகலு பேசுர ஒரே பர்சன் எங்கிட்ட அவந்தா
ஆமாக்கா அந்த பையந்தா கால் பண்ணி நித்திஸ்வரன்தாங்க்கா பேசுனா
ஆ நித்திஷ்வரன்தா செமயா பேசுவா கம்பெனி கரெக்டா குடுப்பா நம்ப பேசுறதோட எக்ஸ்ட்ராவே பேசுவா நல்லா. அம்மா அப்பா இல் ஆ கொரானா டைம்ல வந்து ஆ ட்டோ ஓட்டிட்ருந்தாங்க அதுல ரெண்டு பேருமே எறந்துட்டாங்க
அதாங்க்கா சொன்னா விழுப்புர த்திலிருந்து ஒரு அக்கா பேசுனாங்க எனக்கு ஃபீல் பண் ணாங்க நா விழுப்புறோ நீதானா அப்ப அது
து சொல்லிட்ருந்தா பாப்பாவுக்கு கூடோ ரீசண்டா இப்ப வந்து ஆக்சிடன்ட் ஆயிடுச்சு பாப்பாக்குக்கா
ஆமா எல்லாமே சொன்னா படிக்கிறா போறா எல்லாத்தையு சொன்னாங்க நல்லா கம்பெனி குடுக்குறாங்க்கா எனக்கு ஆனா கஷ்டமா இருந்துது வரமாக்கா ஒரு ஒரு செகண்ட் வந்து அவன இதுலன நென்ச்சு பாத்தா அப்பா அம்மா ரெண்டு பேருமே நெ இல்லாத ஒரு வாழ்க்க வந்து வாழ்க்கையாக்கா அது
ம்
அவ பாப்பா ரொம்ப பாவோ
பாத்துக்கறாங்க ஆயா பாத்துக்கறாங்கன்னு சொன்னா ஆயிரந்தா பாத்துக்கனாலு கூட இருக்கறவங்க இவங்க எல்லாரு வருவாங்களாடா தம்பி நீதா உன் பாப்பாவ பாத்துக்கணு பாத்துக்கடா படி நல்லா படி ம் அதா சொன்னா எல்லாத்தையு சொன்னா எ நல்லா‌ அடி அது கூட நேத்துன் இவ்ளோ கால்ல கூட எங்கிட்ட அவ சொல்லல எந்த விஷ்யமு
அப்டியா எங்கிட்ட ஃபஸ்ட்டு கால்லயே சொல்ட்டாங்க அவா
வந்தியா நேத்து நைட்டு தா அவ கேட்டானே என்ன பத்தி உங்க கிட்ட டீடைல் சொல்லிருக்கானாக்கா அப்டின் கேட்டா இல்லடா இது வரைக்
நா சொன்னவங்களே பரமேஸ்வரி இன்னும் பேர் நா இன் இது பண்ணாமலயே இன்குளூட் பண்ணம் பரமா அக்கான்னு ஒருத்தவங்க வந்து இது பண்ணாங்க அப்டின் சொல்டு அதுக்கப்புறோ பரமாக்காவா அப்டின் சொன்னா
ஆ அதா அதா அவனுந் அவந்தா என்கிட்டதா பேசிட்ருந்தா அவோ கா இப்ப வந்து எ நா காலரா அவன்ட்ட பேசிட்டு இருக்கும் போது கால இத பண்ணா இப்போ வந்து அவ என்ன வந்து காலியா யூஸ் பண்ணிட்ருக்குறா
அப்புடியா
காக என்ன யூஸ் பண்றா
சேரி சேரி சேரி அது மாரி யூஸ் பண்ணிக்கலாமா ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாமா ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் போல அப்ப காலு
ஆமா நீ ரெண்டு பக்கமு யூஸ் பண்ணலா இவா நீ ஏங்கிட்ட பேசுனா
ஆனா அமௌண்ட் ஏறுமா அக்கா அதே
ஆமா இப்ப நீ எங்கிட்ட பேஸ் சுனாலு எனக்கு அமோண்ட் வரு உனக்கு அமோண்ட் டு வரு
இது நல்ல இதுதாவா இரு க்கு சேரி ஓகே பார்த்தானா எத்தன விருஷமா பண்ணுதுக்கா
ஆ அந்த சாரு பாத்திங்கன்னா தெரியில அந்த சாரு என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியில எப்டி ஏதுனு எனக்கு தெரியில
சேரி சேரிக்கா
பண்ணாரு மத்தபடி ஃபுல் டீட்டெயில் என்னன்னா சார பத்தி தெரியில எனக்கு பேசுவாரு அவ்ளோதா கால இந்த மாரி பேசுவாரா சாரு மத்தபடி எனக்கு என்னன் தெரியில அவர பத்தி ம்க்ம் அதுக்கப்புறந்தா தம்பி நைட்டுதாஸ் ஃபுல் டீடையலுமே சொல்லு ச்சி இந்த மாரி எல்லாத்துக்குமே போவோங்கா எல்லா ஒர்க்கும் பாப்ப நைட்டும் பகளும் பாப்ப நானு
ஆமா படிச்சிக்குன்னே வந்து எல்லாமே செய்றான் போல
ஆ இந்த மாதிரியே எல்லா ஒர்க்கும் நான் பாப்பேன்க்கா என்னால முடிஞ்ச அளவுக்கு அனுப்புவேன் வீட்டுல அதே மாதிரி அவுங்க அப்பா வந்து எல் ஐ சி பாலிசி போட்டு வச்சிருந்தாங்களாம் அதுல ஒரு ரெண்டுல ரெண்டு லட்சம் வந்துச்சாம் ஆமா அதுல இருந்து ஒரு லட்சம் எடுத் அங் அப் பாட்டிட்ட குடுத்து அவளோட மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லி குடுத்துட்டு வந்திருக்குறான் அப்பதான் ஏஞ்சி நடக் ற்லாலாம் அவனுக்கு ஜப்பானுக்கு போறதுதான் ரொம்ப பிடிக்குமா அவனுக்கு
ஜப்பான் ஜப்பான்ல என்ன இருக்
அவன் இப்ப ஜப்பானோட கல் கல்ச்சர் ரொம்ப புடிக்குமா
அப்டியா நறைய மொழி தெரியும் சொன்னா
ஆ அதுதான் எங்கிட்ட ஆ எங்கிட்டய எல்லாம் அப்டி அப்படின்னு சொன்னா எனக்கு ஜப்பானுக்கு போணுன்னு ரொம்ப புடிக்கும்க்கா எனக்கு இந்த மாதிரி ஊருக்கல்லாம் போறதுனா புடிக்கும் நான் படிக்கிறது இவ்ளோ தூரம் நான் படிக்கிறதுக்கு காரணமே ஜப்பான்னு ஆர்மிக்கு போணும்ன்னு சொல்லிட்டு இருந்தான்
ஆர்மி ஆர்மி போரா இன்ட்ரெஸ்ட்டடோ மா
ஆரமிக்கா சொல்லும் போதே ஒரு எப்படிடா பரவாயில்ல எப்
அக்கா எல்லா மொழியும் வந்து கத்துக்கின்னா இந்த எங்கயிருந்து இப்படி ஒரு பையன் வாரான்றது எனக்கே சாக் அப்டிகிறான் நான் எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்றேன் இத நம் ரொம்ப அது கிய்கின்றார் போல பைத்தியம்ன்னு நெனச்சிட்டு உப்பு போட்டுட்டு நானு உடனே மனுஷப் பிறவியிருந்தா தானே உனக்கு கொஞ்சமாவது மனசு இருந்தானே எல்லாருமே இப்படிதான் நடந்துப்பாங்க வாடினா வானே உக்கண்ணு இது பாஸ்தா கூட பேச தல்லாடினாரு எப்ப ஓங்கிட்டலா பேச முடியாது நீ பேசின்னு போயிரு கண்ணுக்கே நிக்காத அப்டின்டே நான்னு ஆமாக்கா இததான் பொண்ணுங்களோட வீக்னஸ் நீ எப்டி நம்ப பேசுனதே ஒரு பையன்கிட்டதான் ஒரு காலே வந்து நீங்கிட்ட அப்டின்றாரு என்ன ஒரு காலுக்கே நீ பாவம் பாக்க ஆரம்பிச் யாடிப்பாரு என்ன
இல்ல இந்த மாரி ப பண்ணிட்டுருக்கோ அப்பிடின்னு சொன்னியா
ஆ அவருக்கு தெரியுமே அவுர்ல்ல சேரி விடு நா வேணன் சொன் நீ கோக் மாட் ட்ட ஏன்னா நா சொல்றத நீ கேட்க மாட்ட ஆமா நா சொல்றது நீ கேக்க மா ட்ட நீ ஏதாது பண்ணு எங்க நா ஓனா ன் உனக்கு டாஸ்க் பண்ணதுக்கு உ நம்பர கூடோ அப்பிடின்னு சொன்னா பாரு அந்த மாரி பண்ணமுடியுமா நானு எனக்கு தெர்ல அப்பிடினபரு அது இல்லல்ல எ நம்பர்வேர கேக்குறியா நாலா ஒகாந்து பேச மாட்டே
ஆஹ அவரு பேச வேணாடி இப்ப இந்த ஃபோன் டஸ்க் முடிச்சி க்கே மேல எப் பாத்தன்னா ஒரு ஆப்ஷன ஆடு நியூ அக்கௌண்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்னு மெனுல கிளிக் பண்ணனா
ஆ ஆ ஆ
மேனுல கிளிக் பண்ண ஒன்னே ஆடு நியு ஆப்ஷன்ல வந்துட்டு உங்க வீட்டுக்கார நம்பர மட் ட்டு மென்ஷன் பண்ணி ஓடிபி மட்டு எடுத்துக்கனா போது நீங்க ஆமா நீ உன்னோட இப்ப சார் நம்பர் அவங்களோட இதுலதா இருக்கு இருனாலு நா எப்பிடி பேசிட்டுருக்கே ஓ சா சாரோட சிம்ம அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவுங்க சி செல்ல இப்ப எப்பிடி அவங்க நம்பரக் கால் எனக் பண்ற நீ ஏன காரியால வந் ந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்குது இந்த நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கே ஆனா வந்து ஆட் பண்ணிகிது பாத்தனா என்னோட ஃபோன் நம்பர் கூட ஆட் பண்ணிருக்கே
ஓ அப்பிடியா ஆ அது எப்பிடின்னு சொல்லு அப்ப நா அவக்கு சேத்து பேசிக்கிறே எங்கியாது
ட்டு அவுங்க நம்பர்ல இது பண்ணிக்க அது ஒரு பெணிஃபிட் இப்ப நாளைக்கே நாலு அன்னிகே பாத்தனா அவ டா ஆமா அந்த சார் வந்துட்டு பாத்தன்னா டாஸ்க் எட் பண்ண போறே சொல்லிகிறங்க
அப்பிடியா
கூட்டி என்ன பண்ணனா அந்த எக்ஸ் எல்ல வந்து து வேற நெமோ
ஆ ஆ ஆட் பண்ணிவுட்டா சரியா போயிடுமா ஆ நா முடிச்சிட்டு உங்கிட்ட சொல்றேகா நீ அது மட்டு எனக்கு கொஞ்சோ பண்ணிவுரியா செய்வா
நா பண்ணி உர்ற நா பண்ணி உர்ற ஆனா உன்னோட ஃபோன்லதா இந்த ஏட் து இது எக்ஸ் எல்ல சொல்றியா
ஆ எக்ஸல்லு
போட்டு உடனாப்
அந்த புரொபைல் டாஸ்க்க மறுபடியு பஸ்ல இருந்து இன்னொன்னு ஓப்பன் பண்ணுமா
தென ஒன்னு கஸ்
கஷ்டோ இல்ல அது மறுபடியு யு இதுலயே ஓப்பன் பண்ணுமா இல்ல அது
ஆமா இல்ல இந்த நம்பருக்கு நீ புரொபைல் டாஸ்க்கு முடுச் முடுச்சாதா இந்த டாஸ்க்கு உனக்கு ஓப்பன் ஆகு
ஆ ஆ ஆ ஆ அது எப்டி தனியா இன்னொரு காரியான் ஓப் போனாம அப்ப எப்டி இது
இதுலியேதா சொல்ற இத் இதுலயே மெனுன் சொல்ட்டு மேல ஒரு கோடு இருக்கும் பாரு மூணு கோடு இருக்கு மூணு கோட வந்து கிளிக் பண்ணா கீழ வந்து நீ இங்கிலீஷ் சியா இருந்துச்சுன்னா அது சொல்லா தமிழ்ல எப்டி இருக்குன் தெர்லியே அது இன்னொரு கணக்கைஸ் சேர்க்கவும் அவ் அபடின்ற மாரி இருக்கா எப்டி இருக்கு
நா எங்க போய் ஓப்பன் பண்ணி பா தலைப்பு இதுதான பேசுங்க அடுத்தடவ பாக்கும் போது சொல்ற
அப்டியே எனக்கு என்ன பண்ணு ஒன்னொன்னா ஒன்னொன்னா ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்ப்ல்ல சென்ட் பண்ணு
உனக்கு சென்ட் பண்ற சொன்னபடி எப்புடின்ஸ் சொல்லுவல்ல நீ இத நா முடுச்சுட்டு அதுக்கப்புறோ உன்ட சொல்றங்கா சொன்னோனயே இதாயிடு ஆக மொத்தல நா ஆனா இது பண்ல நீதா அந்த அமோண்ட்டு இது பானது கட்டணங்கள் பா அதுல போய் இன்னு அமோண்ட்டு
அக்கோண்ட்டு வந்துட்டு அக்கோண்ட்டு குடு பேங்க்கு புக்கோண்டு இல்ல
இருக்குக்கா அதுதா இது ஓப்பனே காட்ட மாட்டேங்குதே
அது ஓப்பன் ஆயிருக்கோனு உனக்கு இப்ப இது ரெண் நாள்ல இல்ல நாளைக்கு ஓப்பன் ஆகு அது நாங்க குரூப்ல போடுவோ எல்லாருக்கு ஓப்பன் ஆகு அக்கோண்ட்டு இப்ப நியூ யூசருக்கெல்லா அக்கோண்ட்டு ஓப்பன் ஆகு அத வந்து ஏட் பண்ணுங்க அப்டின் சொல்ட்டு மெசேஜு போடுவோ நாங்க குரூப்
இது போடலனாலு பிரச்சன இல்லையா? அதா கே ட்டே ஏன்னா இத்தன டாஸ்க் பேசி வீணே
இது உன்ன விட்டு போவாது
ஆனா இத்தன டாஸ்க் முடிக்கணு
ஆமா ஆவாது ஆவாது நீ கொஸ்டீன் ரைஸ் பண்லா குரூப் ல கொஸ்டின் ரைஸ் பண்லா நா இவ்ள டாஸ்க் முடிச்சிருக்கே எனக்கு ஏன் பேமெண்ட் வரலன்னு சொல் லி கொஸ்டின் ரைஸ் பண்லா நீ
அப்பிடியா?
ல கேக்கலா
ஆ ஆ
கேட்டனா உனக்கான ரெஸ்பா ஆ ரெஸ்பான்ஸ் அதுல வரு கண்டிப்பா வரு
செரி செரிக்கா அதா பேசினுருக்கறனே அதனாலதா கேட்டே
க்கு நாங்க இருக்குறோ புரியுதா?
ஆ ஓகே ஓகே
க்கவுண்ட்ல ஆட் ஆவு
செரி செரிக்கா அப்ப பிரச்சனலா இல்ல நாம ஆனா இன்னு பத்து டாஸ்க்கு எப்டியாவது முடிச்சு
ஆமா ஆ அவங்கள்து போட்டு பண்ணு அவங்கள்தயு முடிச்சதுக்கு அப்றோ டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்ட்டு ஒரு ஆ
அது இருக்குதுக்கா அது எனக்கு புரியல
அது ஒண்ணு இல்ல அவங்க பேசுறாங்க தெரியுமா ஆமா தமிழ்ல டை ப் பண்ணி அனுப்பிடு இரவி இரவதையு உனக்கு தெரிஞ்ச அவங்க என்னென்ன பேசறாங்களோ என்னென்ன வரு பேசறாங்களோ
ஆ தமிழ்ல டைப்பு நம்ம அத போய் மா த்துறோல்ல மாத்துனா அதுல வேற மாரி இருக்குதுக்கா அது எப்டிக்கா டைப் பண்றது
இது நீ அது பிளே ஸ்டோர்ல போயிட்டு தமிழ் கீபோர்டுன்னு சொல்ட்டு டவுன்லோடு பண்ணிக்கோ
ஓ அது பண்ணிட்டா அது வந்து
ஆமா ஆட்டோமேட்டிக்கா அது வந்துரு உனக் கு அதுல
அதுல ஈசியா இருக்கு நா பண்
ஆமா அது பாத்தன்னா உனக்கு எந்த மெசேஜ்ல நீ உள்ள போயிட்டு மெசேஜ் பண்ணனு நெனச்சாலு அதுல உனக்கு ஆட் ஆயிடு
அதுல போய் பண்ண உனே அதுல போய் பண்ணலாம் ந
ஆடாகும்போது நீ அழகா எதுல வேணாலும் டை போயிட்டு நீங்க தமிழ்ல்ல மாத்தி
அதுல ஒரு இது பண்ணா என்னது ஜீரோ பாயின்ட்டு
ஐம்பத்தி ஐம்பத்தி எட்டு பைசா
ஐம்பத்தஞ்சு பைசா ஒரு இது முடிச்சா
ஆமா அம்பத்தி எட்டு பைசா அதா ஒரு ரூபாய்க்கு ரெண்டு பைசா கம்மி அது ஒரு வாரம்ச் அது ஒரு சும்மா ஒரு இரநூறு முன்னூறு சொல்லலா
ஆமா நூறு அம்பது ரூபாய்கு பொய்ஸ்
வந்துருவா அது ஒன்னு பிரச்சன கெடயாதுல
ஃபோன் டாஸ்க் இல்லாத போது அது என்ன வார வார வருமா டாஸ்க்க வாரத்துக்கு முப்பத்தான் வரு வா அப்டிதான
முப்பது கெடயாது முப்பது மட்டு தா டாஸ்கு
அப்புடியா
இல்ல
ஆமா ஆமா ஆமா ஆமா
கால்ல பாக்குறே